வணக்கம்பா எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
க்க பேசியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேசவே முடியுதுல
பேசவே டைம் கடைக்கல இப்ப எல்லாமே வந்து ஆ கோடை விடுமுறை எல்லா முடிஞ்சுது எல்லா ஊருக்கு போறது வர்றது அதுல இருந்துட்டோ இப்ப கூட பாருங்க பிள்ளைகளுக்காக இது உடைகளும் ஆ புத்தகப்பை இதெல்லா வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைகளுக்கு களம்பிட்டு இருக்கோம் நீங்க எல்லா வாங்கிட்டீங்களா
ஆ இதுக்கப்புறம் தாங்க வாங்கனும் நானுமே வந்து வெளியில எல்லா போயிருந்தே னால பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே இன்னும் வாங்கல இப்ப கூட இப்பெல்லாம் கூட கடைக்கு போய் வாங்குறீங்க வாங்கிட்டு தான் இருக்கீங்களா தொலைபேசி வழியா எல்லா நீங்க வாங்கறது இல்லைங்களா
ஆ தொலைபேசி வழியா வாங்குவேங்க நிறைய செயலி எல்லா அந்த மாதிரி ஆ ஆ இதுல தொலைபேசியில் இறக்கி நானும் பார்த்திருக்கே இப்ப ரெண்டு மூணு பொருள் வந்து அதுல வாங்கின இப்ப கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தரம் வந்து சரியில்ல இப்ப வந்து குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா புத்தக பை எல்லா வந்து கொஞ்சம் ஒரு வருஷம் ஃபுல்லா வரணும் இல்லைங்களா இப் இப்ப வந்து தொலைபேசி வழியா பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி விலைக் இருக்கு ஆ இருநூறு முன்னூறு அப்படிதான் இருக்கு ஆனா கடையில போய் பாத்தீங்கன்னா ஐநூறு அறநூறுங்கறாங்க வித்தியசம் பா நா இரநூறா இத வந்து வாங்கிடலாம் அப்டி வாங்ரூம் அது பாத்தீங்கன்னா ஒரு மாசம் கூட அது வந்து உழைக்க மாட்டேங்குது இல்லைங்களா அதனால வாங்கிட்டு வந்து வருஷம் ஃபுல்லா வந்து உபயோகப்படுத்த போற ஒரு பொருள் புத்தக பையா இருக்கட்டு இல்ல கொண்டு போர பையா இருக்கட்டு அல்ல தண்ணி பாடலா இருக்கட்டு அப்புறம் அ சாப்பாடு எடு போறதா இருகட்டும் டிபன் பாக்ஸ் இதெல்லா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்ச நல்ல ஒரு ஒரு தடவை நம்ம வாங்கி வச்சுட்டாலு ஒரு வருஷத்துக்கு உழைக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கு மத்த வந்து கிடைக்காத பொருள் இது நம்ம தேடி போய் வாங்கடிய சின்ன சின்ன பொருள் தான் நான் வந்து பாத்தீங்கன்னா போன் வழியா வாங் வாங்குவ இந்த மாதிரி நீண்ட நாளுக்கு நம்மளுக்கு தேவை அப்படின்னா நான் நேரடியா போய் வாங்கறதே நல்லதுன்னு நினைக்கிறே நீங்க எப்டி எல்லாம் வாங்கிட்டீங்களா நீங்க எப்படி போன்ல பாத்தே வாங்கிட்டீங்களா எப்படி வாங்கினீங்க
இல்ல இல்லலைங்க நீங்க சொன்ன மாதிரிதான் இது எல்லாமே வந்து நம்ம கடையில தான் போய் பாத்து வாங்கணும் ஏன்னா இப்ப பை குழந்தைங்க கொண்டு போற பைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தரம் கொஞ்சம் நல்லா இருந்தா மட் மட்டும்தான் நம்மளால வந்து ஒரு வருடத்க்கிட்ட வந்து நம்மளால உபயோகப்படுத்த முடியும் அப்படி தரம் சரியில்லாத பட்சத்துல வந்து நம்மளாலும் ஒரு வருடம் வரையும் உபயோகப்படுத்த முடியாம போயிடுது அதனால நம்ம முடிஞ்சளவு கடைல போயிட்டு அத தயாரிக்கிற இடத்துல போயிட்டு நம்ம வாங்குறோ அப்படின்னா அது கொஞ்சம் நமக்கு நல்லா தான் இருக்கு இப்போ சில துணிகள் எல்லா பாத்தி ங்க அப்படின்னா ஒரு ஆசைய நம்ம பார்க்கபோது வந்து ஒரு ஆசையா இருக்கு இதுல வந்து நறைய ஏமாற்றங்களு வந்து நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கு இல்லிங்ளா ஏன்னா இப்ப தொலைபேசி வழியா ம்ப பாத்து நம்ப வாங்கும் போது வந்து அதுல பாக்கறதுக்கு வரதுக்கு வந்து வித்தியாச சங்கள் வந்து நறைய்ய இருக்கு அதுல நம்ம பாக்கம்மோது வந்து நல்லாருக்ற மாதிரியே இருக் கு ஆனா நேர்ல வந்து அது வரம்மோது வந்து அது அந்த ஃபோட்டோல அவங்க போட்ருக்கற்துக்கு நமக்கு வந்து நம்ம கைய்ல வாங்கி பாக்கறதுக்கு வந்து ஒரு நறைய்ய வித்யாசங்கள் வந்து தெரியு நறைய்ய டைம்ல இது நானுமே அனுபவிச்சிருக்க சில எடத்துல பாத்தீங்க அப்டீன்னா நம்மளால அது குடுக்கவும் முடியாது திரும்பி அது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் போது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால நானுமே இப்ப முடி முடிஞ்ச அளவு வந்து ஒரு ரெண்டு மூணு அனுபவங்கள் வந்து ரொம்ப மோசமா வந்து நடந்தத்னால பாத்தீங்கன்னா இப்ப போயிட்டு முடிஞ்சளவு வந்து நா கடைல போயிட்டு தா இப்ப துணிகள் எல்லாமே வந்து துணிகளாருக்ட்டு எந்த பொருளாருக்ட்டு கடைகள்ல போயிட்டு தா நானுமே வாங்கி ட்ருக்கே ரொம்ப போக முடியாத ஒரு சூழ்நிலையிலயு ஒரு காலகட்டத்லயும் மட்டுந்தா வந்து தொலைபேசி வாயிலாக வந்து வாங்கி வாங்கிட்ருக்கே
ஏன்னா வந்து நம்ம கொழந்தைளுக்கு வந்து பாத்தீன்னா ஒர்ரவ வாங்கி தர பொர்ளுலே சும் சும்மா சும்மா இதுல போயிட்டு நம்ம காச வந்து போட்டுட்ருக்க முடியாது ஏன்னா இப்ப இருக்கற முன்னா டி எல்லா வந்து பாத்தீன்னா அஞ்சு பாடக்கு அஞ்சு புத்தகம் புத்தகம் இல்லைங்களா ஆனா இப்ப பாத்தீங்க அப்டின்னா என்னென்னவோ நறைய புத்தகங்கள் இருக்கு நறைய்ய நோட்டு புத்தகங்கள் இருக்கு அவ்வளவையும் தூக்கிட்டு அது ல்ல பாத்தீங்ன்னா நறைய்ய இந்த அஹ் செயல்கள் செயல்முறைன் சொல்லிட்டு நறைய்ய விஷ்யங்கள் வந்து குடுத்துட்றாங்க படம் வரையிறது அ அது இல்லாம ப்ராஜெக்ட்டு அந்த மாரி நறைய்ய விஷ்யங்கள் வந்து குடுத்தட்றாங்க அதனால பொருட்கள தூக்கி தூக் கி நல்ல கோ நல்ல தரம் வாய்ந்த பைகளே வந்து பாத்தீங்கன்னா இப்பல்லா சீக் க்கிரமா வந்து கிழிஞ்சிருது இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொட்டு பாத்து அதுல தைய்யல் எவ்வளோ போ போட்ருக்காங்க அதெல்லாம் பாக்காம நம்ம வாங்கீட்டோனு வெச்சுக்கோங்ளேன் அது ரொம்ப வந்து கஷ்டமாயிரு ஒரு ஆ மூணு மாசத்துக்குள்ளயே பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய்ய பையா மாறிடுது ஆ அருந்து போயிடுது திரும்பி வந்து தச்சு நம்ம கொழந்தைங்களுக்கு குடுத்து அனுப்பும்பொழுது மனசு கஷ்டமா இரு க்கு திரும்பியும் போய் இன்னோன்னு நம்ம வந்து ஃபோன்ல பாத்து வாங்குறோ அது தவிர்க்கணுனா ஒரு நல் ல ஆ தொட்டு பாத்து துணி நல்லா ருக்கா தரம் நல்லா ருக்கான் பாத்து வாங் அதுக்கு ஒரு மேல் தையல் போட்டு நம்ம குடுத்துட்டோன்னு வெச்சுக்கோங்ளே ஒரு வர்ஷத்துக்கு எந்த ப்ரச்சனையு இருக்காது என் அடிக்கடி ம வந்து துவக்கின்ற காலாண்டு அரையாண்டு சமயத்ல ல்லா வீட்ல வந்து பைகள் எல்லா தொவச்சு காய வச்சு நம்ம குடுப்போ அப்ப அந்த டைம் ல எல்லா கொஞ்சொ நல்லா இருக்கு அதே மாதிரி தான் அவங்க போட்டுக்கற காலணி இது எல்லாமே வந்து நம்ம நேரடியா பாத் ஏன்னா ந வ வந்து ஒரு வாரத்துல ஆறு நாலுமே அவங்க வந்து பயணம் பண்றது இந்த புத்தகப் பைய்யு அவங்க காலனி இந்த சீருடை இதோட தா இருக்காங்க அது வந்து நம்ம ஃபோன்ல பாத்து வாங்குறதோ தரம்இல்லாத வங்கி குடுத்து அவங்களுக்கு ஒடம்புக்கு ஏதாது அலர்ஜ் ஜி வராம இருக்றதுக்கு போய் வாங்கறது நல்ல பொருளா ஒரு வர்ஷத்துக்கு வாங்கி குடுத்துர்லா அப் ப்டிங்கறது என்னுடைய நெனப் ஏன்னா போனொமா நம்ம வாங்கிட் வந்தமானு இருக்கு நம்ம ஒரு பை வந்து நம்ம வந்து ஃபோன்ல வந்து இது பண்ணிர்ப்போ ஆ ஆர்டர் பண்ணிர்ப்போ அது வந்து பாத்தீங்ன்னா ஒரு ஒரு ரு வாரம் கழிச்சு அந்த மாதிரி வரு அது வந்து அது நம்ம பாத்துட்டு சரி பா த்துட்டு அது நல்லாருக்கா இல்லையான் பாத்துட்டு திரும்பியு அத அனுப்பி திரும்பியு நம்ம வா வரதுக் கொள்ளவே ஏன்னா வந்த ஒடனே நம்ம அத அனுப்பவு முடியாது மொதல் நம்ம காசு குடுத்து வாங்கிட்டு அதுக்கப்றந் தா வந்து நல்லாலனா திருப்பி அனுப்புற மாரி இப்ப மாத்திட்டாங்க அப்ப பாத்தீங்கன்னா தேவையில்லாம பத்து
கண்டிப்பா நீங்க
கூட்டிட்டு அளவுக்கு கொழந்தைகள இந்த மாரி கடைத்தெருவுக்லா போம்பொழுது அங்க பாக்கறதெல்லாமே ஆசையா இருக்கு ஒரு அதுவு ஒரு அனுபவம் தானே
கண்டிப்பா இது ஒரு நல்ல அனுபவம் தா நமக்கு ஏன் அப்படின் பாத்தீங்கன்னா சில நம்ம போயிட்டு நேர்ல போயிட்டு வாங்குற பொருட்கள் யும் நம்ப தொலைபேசி வாயிலாக வாங்கற பொருட்களுக்குமே நெறய வித்தியாசங்கள் இருக்கு ஏன்னா நம்ம நேர்ல போயிட்டு வாங்கம் போது வந்து நமக்கு ஒரு நூறு ரூபாயோ இரநூறு ரூபாயோ அத விட அதிகமா வந்து தாலுமே வந்து நம்ம அத தொட்டு பாத்து நம்ம அத அத எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம வா வாங்கும் போது வந்து அது நமக்கு எவ்வளவு நாள் வரும் நம்மளால உபயோகப்படுத்த முடியும் இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலா ஏன்னா இப்ப நம்ம தொலைபேசி வாயிலாக வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்குறோம் அப்படின்னும் போது வந்து அது நமக்கு வந்து நறைய பிரச்சனைகளை உருவாக்குது ஏன்னா இது மாதிரி பிரச்சனைகள எல்லாமே வந்து நானுமே வந்து பாத்துருக்கே அனுபவிச்சிருக்கே இப்ப துணிகளல்லா பாத்தீங்கன்னா நறய குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சில துணிகளல்லாம் வந்து ஆ கடை ல வாங்காம போயிட்டு தொலைபேசி வயிலாக வாங்கிட்டே பாக்கம்போது ரொம்ப அருமை யா இருந்தது அது அருமையா இருந்ததுனால அத வந்து நா வாங்க லான்னு சொல்லி முடிவு பண்ணி வாங்கனோம் ஆனா நேர்ல வரம் போது பாத்தீங்கன்னா அது எல்லாமே கிழிஞ்சிருக்கு அ ஏற்கனவே யாரோ உபயோகப்படுத்தின பொருள் மாரிதான் அது இருந்துச்சு அப்படி நம்ம வாங்கம் போது வந்து நமக்கு அதுக்கு காசு நம்ம குடுத் துதான வாங்குறோ அந்த காசுக்கு உண்டான பொருள் வரல அப்படின்னும் போது வந்து நமக்கு ரொம்ப மன மன வருத்தமா தானே இருக்கு ஏன்னா நம்ம அந்த காசு வந்து பிள்ளைகளுக்கு ஏதாச்சு வாங்கி குடுத்துருந்தோ அப்படின்னு கூட நம்ம வந்து மனது வந்து ஆறுதல் அடைஞ்சிருக்கும் ஆ இது மாதிரி விஷயங்கள்ல போயிட்டு விட்டு நம்ம வாங்கி அத ஆ தேவையில்லாம உப இது பண்ணிட்டோமே அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமாயிடு ஒரு சில டைம்ல நமக்கு இது எல்லாமே கொஞ்சகஷ்டமா தா இருக்கு
ஆமா நீங்க சொல்ற மாதிரிதா இப்ப வந்து பாத்திங்னா அதுல வந் து என்ன பண்ணுனா புகைப்படங்கள் தா போட்ருப்பாங்க அது என்ன பண்ண ரொம்ப கலர் எல்லாமே பாத்திங்னா ரொம்ப மெருகேத்தி அழகா போட்ருப்பாங்க அத பாத்து நம்ம ஆசப்பட்டு வாங்கிடறோ சில சமயங்கள்ல பாத்திங்கனா முன்னூறு நானூறுக்கெல்லாமே வந்து பாத்திங்கனா ஆ மூணு உடை நா லு உடைலா எப்படி இதுக்கு தராங்கன் பாத்தியே நம்ம அது வந்ததுக்கப்புற பாத்தாதான தெரிது அதனுடைய அதனுடைய தரம் ரொம்பவே வந்து தரமற்ற பொருளா இருக்கு துணி வந்து ரொம்ப வந்து ரொம்ப மட்டமான துணியா இருக்கு தையல் பாத்திங்கனா ஒரு தையல் தா போட்ருப்பாங்க இன்னொனு என்னனா ரொம்ப ஓரத்துல தா அந்த தையல் இருக்கு இப்ப நமளுக்கு பத்தல கொஞ்ச பிரிச்சு விடலா அப்டின் பாத்தோன் வச்சுக்கோங்ளே அந்த ஓரத்துல துணியே இருக்காது அந்த அளவுக்கு வந்து சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி லக லாஸ்ட் இதுல தா போட்ரு ப்பாங்க அது மறுபடியு குழந்தைகள் வளந்தாலு நம்ளால போட முடியாது இன்னொனு என்னனா அவுங்க குடுத்துருக்க அளவ பாத்துதா நம்ம வந்து கொஞ்ச அதிகப்படியான அளவு வச்சு வாங்கிருந்தாலும் மே ரொம்ப இருக்கமான உடையா இருக்கு அதனால இந்த அளவு மாறுபாடுது தர தரமற்ற பொருளா இருக்கது முக்கியமா இந்த துணிகள் வந்து நம்ம வாங்கறது வந்து மு முற்றிலும் வந்து நம்ம வந்து தடுக்கறது நல்லது எதனாலனா நம்ம நேரடியா போயி அங்க கடையில வந்து பாத்து நம்ம வந்து வெச்சு பாத்து அளவு நம்ம ஒடம்ப விட ஒரு இன்ச்சு வந்து அ திகமா இருக்கான் பாத்து வாங்கணு ஆனா இது வந்து வந்து ஆ ஆ ஃபோன் மூலிய மா பாத்து வாங்னோன் வச்சுக்கோங்ளே அந்த அளவு வந்து சரியா இருக்காது இல்லைங்ளா அதனால வந்து நம்ம நேரடியா போயி இந்த மாதிரி துணிகளா இருக்கட்டு காலணியா இருக்கட்டு நம்ம ஒடம்புல பயன்படுத்தற பொருட்கள் வந்து இந்த மா மாத்தி வாங்கறது நல்லது மத்தபடி ஒரு சின்ன சின்ன பொருட்கள் இப்ப ஒரு வளையலோ ஒரு கம்மலோ ஒரு செயினோ இது நம்ம அன்றாட வந்து உபயோகப்படுத்தப்போறது ஒரு அழகு க்காக போட போறிய பொ பொருள் தா அது மாதிரி வாங்க்க அதுவே சில சமயங்கள்ல ஒடஞ்சுதா வரு இல்லைங் ளா நீங்க வாங்கிருக்கிங்ளா இந்த மாதிரி
கண்டிப்பா இது அனுபவங்களெல்லா இருக்கு இது மாதிரி ஏ அப்டின் பாத்திங்னா நம்ம சில பொருட்கள் வந்து கடையில போய் வாங்கும் போது வந்து நம்ம போட்டு பாத்து அளவு கரெக்டா இருந்தா மட்டுந்தா வந்து நம்ம வாங்குவோ ஆனா இப்ப நீங்க போய்ட்டு நம்ம தொலை பேசி வாயிலாக நா ம்ப அத வாங்கறோன்னம் போது நம்ப எப்பவுமே வாங்குற அளவ விட வந்து பெரி ய அளவா தா நம்ளால வாங்க வாங்க வேண்டியதா இருக்கு அந்த அளவுமே வந்து கரெக்டா இருக்கு கா அப்டின் பாத்திங்க அப்டினா அதுவுமே வந்து கரெக்டா இருக்கறதில்ல ஏனா வந்து அதனோட அமைப்பு வந்து ஒழுங்கா இருக்கறதில்ல நம்ம கடையில போயிட்டு அத விட ஒரு நூறுபா எரநூ ருபா அதிகமா குடுத்து கூட வாங்கிக்லா இப்ப அது மட்டு இல்லாம இந்த வளையல்கள் அ இது எல்லாம் பாத்திங்க அப்டின்னா நம்ம கடையில பா கொஞ்ச தொலைபேசி வாயிலா க நறைய அ வித்யா வித்தியாச வித்தியாசமாக இருக்கறத வந்து பாத்துருப்போ அப்படி ஒரு ஆசைல வந்து நா ஒரு டைம் வந்து போடும் போது பாத்திங்க அப்டினா அந்த வளையல் எல்லாமே சுக்கு நூறா ஒடஞ்சுதா வந்துருந்துது அத வந்து நம்ம திரும்பி போய்ட்டு ரிட்டன் போடலா அப்டின்னும் போது வந்து நீங்க தா அத வந்து ஒடச்சிட்டிங்க நாங்க அனுப்பும் போது ஒழுங்காதா அனுப்புனோ அப்டின் சொல்லி சொல்லிடுறாங்க ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸ்ல அந்த பாக்ஸே வந்து து கொஞ்ச நம்ம அமுத்துனோ அப்டின்னா ஒடையிற சூழ்நிலையில தா இந்த பாக்ஸ் இருக்கு அந்த ஒரு பாக்ஸ்ல போட்டு அனுப்பிருக்காங்க அது கண்ணாடி வளைய ல் அது வந்து எப்டி நமக்கு வரு அது ஒடஞ்சுதான வரு நமக்கு அத நா மேல இருந்த அந்த கவர வந்து நானு பிரிக்கும் போதே வந்து அ துகள்கள் எல்லாமே ஒடஞ்சி தா இருந்துது நா என்னன்னா வீடியோ எடுக்கல சரி இதெல்லாம் போயிட் நம்ம வீடியோ எடுக்கணுமான்றது நமக்கு தெரியாதனால நா வீடியோ எடுக்காமயே வந்து ஓபன் பண்ணி பாத்துட்ட ஆனா ஓபன் பண்ணதுக்கப்புறந்தா தெரிஞ்சது அது ஃபுல்லா வந்து கிளாஸ் ஃபுல்லா ஒடஞ்சிருந்துது அப்டின் சொல்லி ட்டு அ அத வி ட்டு அதோ அதோட செரி அதுக்கப்பறமா வந்து தொலைபேசி வாயிலாக வந்து எந்த ஒரு பொரு ட்களையு வாங்கறதயே வந்து முற்றிலுமா நா தவிர்த்துட்டே ரொம்ப அவசர சூழ்நிலைக்கி கூட வ ந்து நா அதல போட்றதே இல்ல ஏனா ஒரு அனுபவம் நமக்கு கெடைச்சிருச்சின்னா திரும்பி அந்த ப க்க நம்ம போக மாட்டோ இல்லிங்ளா
கண்டிப்பா கண்டிப்பா இத பத்தி பேசணுன்னா நம்ம இன்னு நறைய விஷ் யங்கள் வந்து பேசலா ஆமா கெளம்ப வேண்டிய நேரம் ஆயிடுச்சி நா போயிட்டு வந்து உங்குளுக்கு வ பண்றே ஓகேங்ளா
கண்டிப்பாங்க கண்டிப்பா நன்றி